ம்
சொல்லுங்கோ என்ன பண்ணிட்டுருக்கீங்க
உன்கிட்ட பேசிட்டுருக்கேன்
ஐயோ இதல்லாம் பழைய காமெடி உம் சாப்ட்டாச்சா
இல்லக்கா இனிமேல் தா செய்ணும்
ம் ம் நானு இன்னு சாப்பல தம்பி இத என் குட்டி பொண்ணு ஏ அவங்க அப்பா மாரி வேஷம் போடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு அவங்க அப்போட வாட்ச் எடுத்து கட்டிக்கிட்டு அ ஆனா பண்ணிட்டுருக்காங்க
பெரியவங்க கூட பரவாயில்ல சின்னவங்க பாரத்தா மொத்தமா போ
இல்ல இல்ல பெரியவங்க தா போட்டுட்டுருக்காங்க ஆ தொப்பை எல்லாம் தொப்ப வச்சுட்டு அப்றம் மீசைக்கு ஏதோ பிளாக் கலர் எல்லாம் அடிச்சுட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்காளுக உள்ள சோ இன்னு சமைக்கறத பத்தி யோசிக்கவே இல்ல
ஆஹா
இது
ஆல்மோஸ்ட் நைன் ஓ கிளாக் ஆயிச்சு
ஆ ஆயிடுச்சு ஆயிடுச்சு எல்லாம் இப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறதுனால குட்டிஸ் கூடடவே இருக்கே
என்ன சமைக்கலாம்னு ப்ளான் டிஃபனா சாப்பாடா
டிஃபன் தம்பி டிஃபன் தம்பி மாவு இருக்கு
இருக்கு
மாவு இருக்கு குழம்பு கொஞ்சம் இருக்கு சோ அ அப்டியே வச்சு மேனேஜ் பண்ணிக்கலா அப்டின்ட்டு
இது உளுத்தம் பருப்பு தோசையோ என்னவோ சொன்னீங்க அதா உளுத்தம் பருப்பு தோசையா சேரிங்க
அதெல்லா அன்னைக்கு ஒரு நாள் தா சார் சாப்பிட்ணு ஆனா ஆ நீங்க எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்தீங்க போல வீட்டுக்கு நா ச அந்த தோச செஞ்ச அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்தீங்க எனக்கு நீங்க நா அங்க போனதுக்கு அப்பற யோசுச்சே அச்சோ தம்பி வந்தாங்களே தம்பிட்ட அந்த தோச ச சாப்பிட்டதில்லன்னாங்களே ஊத்திக் குடுக்காமே அனும்ச்சிட்டோமே அப்டின் நா ரொம்ப ஃபீல் பண்ணே கேக்குதா
ஆ கேக்குதுங்க சொல்லுங்க
நீங்க ஆனா எதுக்கு வந்தீங்கன் எதுக்கு நா காட்டன் கேட்ருந்தே இல்லையா காட்டன் குடுக்க வந்துட்டு ஒடனே போயிட் போய்ட்டீங்கல்ல அப்ப சோதம் அந்த தோச ஊத்தி தர்ணுன்னு ஞாபகமே இல்ல மாவு இருந்துச்சு ஆனா எனக்கு அதுக்கப்பற ஃபீல் பண்ணிகிட்டே எ பெரிய பொண்ணுக் கிட்ட சொல்லிக்கிட்டு ஃபீல் பண்ட்டே சாப்ட்டோ ச அண்ணன் சாப்ட்டதே இல்லன்னாங்க அண்ணனுக்கு ஊத்தி குடுத்துருவோ அப்டின்னு ஆமா ஃபீல் பண்ணே தம்பிக்கு குடுக்காம நா மட்டு சாப்ட்றனேனு ஃபீல் பண்ணே
சேரிங்க்கா அது எப்டி எந்த எந்த கலர்ல வளரு தோச
தோச என்ன கலர்ல வருமா ம்
நார்மல் தோசனா இந்த ஒயிட் கலர்ல வருன்னு வெச்சுக்கோங்க அப்ப இப்ப நீங்க செய்ற தோச எந்த கலர்ல வருன்னு கேட்டே நீங்கதா எல்லா இக் ஆ எல்லா தானியமு போட்றேன்னு சொன்னீங்க
ஆமா அது போடும்போது எப்டி போடுவோனா ஹரிசி ஒரு ஹாஃப் டம்ளர் உளுந்து ஹாஃப் டம்ளர் நா பிளாக் உளுந்து யூஸ் பண்ணுவே பிளாக் உளுந்து பாத்துருக்கீங்ளா
ஆ பாத்துருக்கே பாத்துருக்
ஆ பிளாக் உளுந்து ஏனா பாப்பாங்க இருக்கதுனால பிளாக் உளுந்து ஸ் ஸ்ட்ரென்துங்கிறதுனால பிளாக் உளுந்து அது ஒரு ஹாஃப் டம்ளர் அப்றோ கொண்டக்கட்ல சொல்லுவாங்கல்ல சன்னா நம்ம சன்னா மசாலா செய்றத்துக்கு போடுவோல்ல
ஆ
அது ஒரு ஹாஃப் டம்ளர் ஆ கம்பு ஹாஃப் டம்ளர் சோளம் இது போல நம்மகிட்ட என்ன தானியம் இருக்குதோ எல்லாத்தையுமே ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊற வெச்சா போது ஊற வெச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா அரைச்சு ஃப்ரெஷ்ஷா தோச ஊத்திக்கலா இப்ப நீங்க கேள்வெரகு ஆ ஆமாம்மா அரிஸ் சி போடணு அரிசியு போடுவே உளுந்து போடுவே பட் அது அரிசினா நம்மளுக் குள்ள கார்போஹைட்ரேட்ஸ் அப்டி இப்டினு இருக்கு இப்ப தானியங்கள்லா சேக்கும்போது இன்னு கொஞ்ச ஹெல்த்த இருக்கு நமக்கு பச்சைப்பயிர் இருந்தா பச்ச பயிர் போடலா
அப்டினா கொஞ்ச கோதுமையு போட்டுக்கோங்க
கோதுமையு போட்லா ஆனா கோதும வந்து எங்கிட்ட மாவாதா இருக்கு தானியமா இல்ல
மாவ போட்டு அடிச்சுக்கோங்க
ஆ இன்னமு வேணா செய்ய ட்ரை பண்றே ஏனா நா எல்லாமே முழுசா ஊற வெக்கிறதுனால தானியமா ஊற வெக்கிறதுனால கோதும போடல இனிமே மாவுக்கு ஆட் பண்ணிக்கிறே
அப்புடி செஞ்சா நீங்க சட்னி சாம்பார் அந்த மாரி செய்வீங்ளாக்கா இல்ல
கண்டிப்பா செய்ணு கண்டிப்பா செய்ணு
இல்ல அதே ஒரு தனி டேஸ்டு வரும் இல்லங்களா
தனி டேஸ்ட் வரும் இதுல இன்னமுமே நா ஆனியன் ஆட் பண்ணிக்கலா முருங்கைகீரை இருந்துச்சுன்னா முருங்கைகீரை ஆட் பண்ணுவே ஆ அதை அரைக் க்கும் போது மாவுளவே ஆ கொஞ்ச சோம்பு ஜீரகம் ஆ இன்னொன்னு என்ன போடலா மிளகா இதெல்லா நம்மளுக்கு ஏன்னா பச்சைப்பயிறு அந்த கொட்டையல்லா காஞ்ச மிளகா அத ரெட் மிளகா பிளேவர்ஸ்சுக்காகவு அந்த கலருக்காகவு இதுவு மிக்சில வீட்லேயே அரைச்சிடுவே மிக்சிலயே அரைச்சிடுவே ஏன்னா எல்லாமே கொஞ்ச கொஞ்ச தானே ஊற வைக்கிறோ
அப்டின்னா எனக்கு தேணு உங்க தோசை ஒயிட்கலர்லயே வராதட்டுங்கே ரேயின் போ கலர்ல வருன்னு நினைக்கிறே
ஒயிட் ரெயின்போ கலர் அளவுக்கு இல்ல ம்ம் ரெயின்போ கலர்ல எல்லா வராது ஆனா கொஞ்ச டார்க்கா இருக்கும் நீங்க சொல்ல போ நம்ம நார்மல் தோச மாறி ஒயிட் கலர்ல வராது இப்ப பச்சைப்பயிர் நெறைய போட்டிருந்தன்னா பச்சைப்பயிர் மே பி அந்த கிரீனிஷ்ல இருக்கலா கொண்ட கல்ல பிளாக் சென்னாவே எல்லாமே போட்டோ அப்டின்னா அதோட பே கலர்ஸ்ல வரும் ஆனா ஹெல்த் கலர் எல்லா பாக்காம ஹெல்த்தா சாப்ட்டானா நல்லது ம் தேங்கா சட்னி கள்ளக் கொட்ட சட்னி எல்லா இன்னு நல்லா இருக்கும் நேத்தி கள்ள கொட்ட சட்னி தா பண்ணே அந்த தோசைக்கு
கள்ளக்கோடல வேற எதன நைட்டுக்கு ஏதாவது போடுவீங்களா
இப்பதா தோச ரெசிபி இப்ப கள்ளக்கொட்ட ரெசிபியா கள்ளக்கொட்டையில என்ன தேங்காய் பச்ச மிளகா புளி ஒரு குட்டி பூண்டு இஞ்சு வேணுனா
ஓகே ஓகே
ம் ம்
ஆ நீங்க செய்யறது டிஃரெண்டா இருக்கு அந்த அதிக்கமல்லா கள்ள ஆ கடல சட்னி அந்த கள்ள கொட்ட சட்னி ஒயிட் சட்னி அந்த ப்ளேவர் நா ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாறி சாப்
என்னைக்கு சாப்பிட்டீங்க என்னோட சமையல
அன்னைக்கு களி சட்னி
ஆமா ஆமா வீட்டுல தா செஞ்சோ
நல்லா இருச்சு
ஓ நல்லது பாசிட்டிவா சொன்னீங்கன்னா சேரி ம் அன்னைக்கு கள்ளக்கெட்ட அன்னைக்கு கள்ளக்கெட்ட சட் னி தா பண்ணே ஆமா நீங்க வீட்டுக்கு வந்த போ அன்னைக்குதா
ம்
ம் ஆனா அன்னைக்கு நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்றே தம்பிக்கு ரெண்டு தோசை ஊத்தி கொத்துக்கலாமேனு நா பீல் பண்ணே
அந்த தோசை இல்ல அக்கா நா அப்ப கேக்குல தோசை அதுக்கு அடுத்த நாளு நேத்தே நேத்து தா கேட்டே
இல்ல இல்ல நேத்து கேக்கல நா வீட்டுல என்னைக்கு செஞ்சிருந்தனே அன்னைக்கு நா மார்னிங் சொல்லிட்டு நீங்க வரும்போது ஐயோ தம்பி கேட்டு நம்ப செஞ்சு கொடுக்கலேயே நா ஃபில் பண்ணே சோ எனக் அது ஞாபக இருக்கு ம் அப்ப நீங்க இல்லன்னா காட்டனுக்கு இல்லாம வேற எதுக்காவது நீங்க வந்துட்டு போயிட்டு போயிங்க இருக்கும் எனக்கு ஞாபக இல்ல
ஆமா உங்க ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணிருந்தாங்க தம்பி என்ன பண்றீங்க போன் ப பேசுனீங்களா டாஸ்க் முடிச்சிங்களான்னு
சேரி சேரி அப்றோ வீட்ல பேசிடிங்களா போன் பண்ணி பேச
ஆ அக்கா இப்பதா ஒரு டென் மினிட்ஸ் நம்ம ஆப் ப்ல கட் பண்ண உன்னைய ஃபோன் பண்ணி கேட்டாங்க என்ன பண்றீங்க சாப்ட்டிங்களா
சேரி சேரி
அது எல்லா அவங்க விசாரிச்சிருவாங்க நல்ல பொண்ணு
நீங்க தா பண்றது இல்ல பையனா நீங்க கேக்க வேண்டிய கடமையு இருக்கு இல்ல நீங்க யார்கிட்டதா பேசுவீங்க யார்கிட்டயுமே பேசாம இருந்திங்கன்னா யார்கிட்டதா பேசுவீங்க
அதா தெரிலக்கா
தெரியலக்கானா யார் கிட்ட பேசுவிங்கன்னு தானே கேட்டே அப்றோ எப்டி இத்தன வருஷோ ஓட்டுனிங்க உங்க லைஃப் யாருகிட்டயுமே பேசாம
காலேஜ் போனா ஃபிரண்ட்ஸ் கிட்ட
ஓகே
வீட்டில வந்தால் தூங்கிடுவே மறுபடியு எதனா வேல இருந்துச்சுன்னா ஓடிடுவே
ம்
வேல இல்லியா இருந்தா அவங் கூட பேசுவே
ம்
அவ்ளோதா மத்தபடி ஃப்ரீ டைமில்ல யாருக்கிட்டயு அவ்ளோ பேசுனதில்ல
ம் இல்ல இப்ப உங்களோட பிளஸ் மைனஸ் உங்க கஷ்டோ சந்தோஷோ அப்டி எல்லா நமக்குன்னு ஒரு வெல்விஷயர் இருப்பாங்கல்ல அப்பில்லா யாருகிட்டையுமே பேச மாட்டிங்களா
அப்டி எல்லா யாருகிட்டயு ஷேர் பண்ணது இல்லக்கா
ம்
வேண்ணா லைஃப்ல நடந்தது ஒரு அர மண் நேரோ அம்மா கிட்ட சொல்லுவே அவ்ளதாஇந்த மாரி நடந்துச்சு முடிஞ்ச்சு அவ்ளதா ஓகே பாய் போயி தூங்கறே
ம் ம் ம் நானு அம்மா கிட்ட எ முன்னால்லா நானு அம்மா கிட்டதா பொலம்பிட்டு இருந்தே ஆனா அம்மாக்கு ஏஜ் ஆகா ஆகா என்னோட கஷ்டத்தையு போயி அம்மா கிட்ட சொல்லணுமா அவங்கள இன்னு கஷ்ட
கஷ்டன்னா கஷ்டத்த சொல்றது இல்ல இந்த மாரி ஜாலியா இருந்த விஷயத்த மட்டு சொல்ட்டு விட்டுருவே ஏ கஷ்டத்த இன்ன வரைக்கு யார் கிட்டயு சொன்ன
ஆ ஆனா எனக்கு ஏ கஷ்டத்த எங்க அம்மாயிட்ட சொல்லி கொட்டிடேன்னா நா ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடுவே ரொம்ப நாள் நா எல்லாமே கஷ்டோன்னு ஏ லைஃப்ல ஏ கடவுள் என்ன அப்டி வெச்சதே இல்ல எப்போதுமே என்ன சந்தோஷமா தா வெச்சிருக்காங்க இருந்தாலு ஆப்பிஸ்ல ஏதாவது சண்ட என் அதுதா எனக் எது ஏதாவது என்ன சென்டிமெண்ட்டா என்ன ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா எனக்கு கஷ்டமா இருக்கு சோ அம்மாயிட்டா தா பொலம்புவே அம்மாயிட்ட சொன்னோன்னவே நா ரிலாக்ஸ் ஆயிடுவே ஆனா இப்ப கொஞ்ச நாளா அம்மாட்ட சொல்றது இல்ல
ஆமா அவங்களுக்கு வயசு ஆகுது
ஆ அப்றோ நம்மள பத்தியே யோசிச்சுட்டு இருப்பாங்க
ம்
அ அதனால எதுக்கு அம்மாவ கஷ்டப்படுத்துனுன்னு அம்மா கிட்ட சொல்றது கொஞ்ச கொஞ்சமா நிறுத்துக்கிட்டே ஏன்னா அம்மாவை கஷ்டப்படுத்த வேண்டாங்கறதுனால கம்மி பண்ணிக்கிட்டே
ஆ
உம்
சொல்லட்டூ தப்பு இல்ல
தப்பு இல்ல அவுங்களுக்கும் ஒடம்பு முடியாம வயசு ஆயிட்டு அறுபது வயசுக்கு மேல ஆச்சு சு அவுங்கள கஷ்டப்படுத்தி நம்ப அதுல கஷ் இல்லயா அவுங்க கஷ்டப்பட்டா திரும்பி நமக்கு தா
ஆ
அதனால சந்தோஷமா இருக்குறது டெய்லி ரொட்டீன மட்டு சொல்லிக்கிறது எனக்கு ஏதாவது பிரச்சனைனா இப்ப அம்மா கிட்ட கொண்டு போறது இல்ல ல அதுக்கு ரெண்டு அடிமைகள் இருக்காங்க எனக்கு என்னோட கஷ்டத்த கேக்க உம் ஒன்னி எ ஃப்ரெண்டு ஒன்னு ஏ ஊட்டுக்காரு
ஆஹா இன்னொருத்தங்க விட்டிங்க
ஆ
உங்க பெரியவங்க உட்டீங்க ஆ அவ்ள தா எல்லாருக்கிட்யும் கொட்ணூ பெரியவங்கிட்ட உட்டீங்க
பெரியவங்கன்னா நீங்க யார சொல்றீங்க
உம் உங்க பெரிய பாப்பா
ஆ அவகிட்ட சொல்லுவே
ஆ
அவகிட்டயுமே நா என்னன்னா ஜாலியா இருக்கிறத ஷேர் பண்ணிப்பே ஆ சில சீக்ரட்ஸ் அவகிட்ட ஷேர் பண்ணிப்பே ஆனா எ கஷ்டத்த அவ சொன்னனா அவ எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவ ஒடஞ்சிருவா
ஐயயோ ஒட்டவச்சுருங்க
இன்னும் ஒட்ட வச்சுறே ஏன்னா அவ அவ ஸ்கூலுக்கு போறா படிக்கணு அவ
ஆமா இந்த படர் எல்லா சொல்ல கூடாதுக்கா ஃபேமிலி படிக்கிற பசங் கிட்ட மட்டு அத சொல்லிடாதீங்கோ
அதா எனக்கு எ ஃப்ரெண்ட்ஸ்க்லா சண்டன்னா அது அவ கிட்ட சொல்ல மாட்டே
உம்
இப்ப நா இன் மாரி கடைக்கு போனே ஆபீஸ்ல இப்டி நடந்துச்சு டாடி இப்டித் அப்பா அப்ப எனக்கும் ஹஸ்பண்டுக்கு டாடி திட்டிட்டாங் டாடி இப்டி கிண்டல் பண்ட்டாங்க அது மாதிரி சொல்லுவே ஆனா அவள ஹர்ட் பண்ற மாரி விஷயங்கள் அவர் அவகிட்ட சொல்ல மாட்டே
ஓகே கனா
ஏன்னா அவ படிக்கணு அப்றோம் இதயே யோசிச்சுட்டு இருந்தான்னா அவ படிப்பு ஸ்பாயிலாகுங்றதுனால அவகிட்ட சொல்ல மாட்டே
ஓகேக்கா நா வச்சுர்ரே